ஹலோ
ஆ சொல்லுங்க ப்ரோ என்னா பண்றீங்க
ம் சும்மாதா ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
ம் நா சும்மாதா இப்பாதா வந்து சாப்ட்டே நீங் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட ப்ரோ
ஓகே ஓகே என்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு
இன்னைக்கு தோச ப்ரோ அங்க
அப்டியா இங்க இட்லி ம் செரி செர் எந்த ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீங்க
நான் மதுரை ப்ரோ நீங்க
மதுரையா சேர் செரி நானு மதுரதா
மதுரைல எங்க ப்ரோ
நா இங்கே இது ஸ்லே ஸ்லேமான் தெப்பக்குளொ சைடு
செரிங்க ப்ரோ நா சிந்தாமணி
சிந்தாமணியா சேர் செரி ஓகே ஓகே ப்ரோ அ என்ன பண்றீங்க எப்டி போய்கிட்டு இருக்கு லைஃப்லா
போயிட்டுருக்கு ப்ரோ அது பாட்டுக்கு ஒர்க் போயிட்டு இப்பதா வந்த நைட் டியூட்டி முடிச்சுட்டு
ஓ அப்டியா செரி செரி ம் ரெஸ்ட் இல்லாம அடுத் து இந்த கால் வேறயா அடுத்து நெக்ஸ்ட்டு காலா
ஆமா ப்ரோ பேசி ரொம்ப நாளாச்சுல அதனால
சேர் செரி எங்க ஒர்க் பண்றீங்க
நா மீனாச்சி மிஷன்ல ப்ரோ
ஓ அப்டியா சேர் செரி ஓகே ஓகே அதா நைட் டியூட்டி போயிட்டு வந்தீங்களா
ஆமா ப்ரோ இப்பதா போயிட்டு வந்தே
ம் சேர் செரி நெக்ஸ்ட்டு டியூட்டி நை ஈவினிங் போணுமா
ஆமா இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு போனு
ஓ சேர் செரி ஓகே ஓகே செவன் டு செவனா உங்களுக்கு
செவன் டூ எயிட்டு ப்ரோ
செவன் டூ எய்ட்டா ஓகே ஓகே அவ்ளோ தேர்ட்டின் அவர்ஸா போறீங்க
நைட்டுனாவே அப்புடிதாம் ப்ரோ நைட்டு ம் நீங்க என்னா ஒர்க் பண்றீங்க
நா இங்க ஆபீஸ்ல ஆபீஸ் ஒர்க் பண்றே நா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கே ப்ரோ அட்மின் அ எச் ஆர் அட்மின் ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்ருக்கே அதனால ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோமு சோ ஃபுல்லா ஆன்லைன் ரெக்ரட்மெண்ட் அந்த மாரி போயிகிட்டிருக்கோ இருக்கோம்
ஓகே ப்ரோ
ம் ம் இன்ன பண்றீங்க வீக் நல்லா நல்லாருக்காங்க வீ வீக்கெண்ட்லா எங்க வ வெளிய சண்டே லீவா ஒங்களுக்கு
இல்ல ப்ரோ மண்டே தா லீவு
ஓ அப்புடியா இங்க சண்டே வரதோ
மண்டே வீக் ஆப் மாரி வந்துருவோ ம் மண்டேனா பஸ் இவிங்களு வெளியே இருக்க மாட்டாங்களே
ம் நம்ப எங்க வெளிய போறோ சும்மா நம்ப இருக்கற தூங்க வேண்டியது சாப்பிட வேண்டியது அப்புடி தா போயிட்ருக்கு
அப்புடியா சேரி சேரி அதனால வீட்லயே இருந்துடே பஸ்
ம் ஆமா சாப்புட தூங்க திருப்பி சாப்பற தூங்க அப்டியே போயிட்டிருக்கு
ம் வேலைக்கு போற வேலைக்கு போயிட்டு அப்டியே போயி
ஆமா ஆமாம் ப்ரோ நீங்கல்லா சண்டை ஜாலியா வெளியில போயிட்டு வருவீங்க
ஆம் ஆமா அந்த ஒரு நாளு தானே நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலிய அப்டியே மரக்களோடேயேலா சுத்திக்கிட்டு அப்டியே படத்துக்கு போறனா படத்துக்காச்சும் படத்துக்கு போனா படத்துக்கு போறது
அ
ம் அப்டி இப்டி சொல்லி போறது ஹா இப்ப வேற நம்ம ஊர்ல வேற கொஞ்ச தேட்ரு ஓனர் எல்லா ரிஸி சினிமாஸ் ரேடியன்ஸ் அப்டியிப்டின் சொல்லியிருக்கா அதனால வந்து அ ஆமா வெற்றிலா போனா அதுவு டைம் பாஸ் ஆகு வெ ற்றி அப்டி சேல்டி மால்லா போனா அது ஒரு டைம் பாஸாயிரு ஒரு நாள் பொழுது ஓடி போயிரு
ஆ
காலைல மேட்ச் விளாடுவோ கிரிக்கெட் வெளான்ட்டு அப்டே மதியோ வீ்ட்ல ஒரு ரெஸ்ட போட்டுட்டு ஈவ்னிங் மேல அப்டே வெளிய கெளம்பி வர்றது வந்தோம்னா அப்டியே கிரிக்கெட் அங்க நம்ம ஏரியாலயே அங்குட்டு விளாட்றது அங்குட்ட வச்சூர் சைடு ஏரியால கிரௌண்ட்டிருக்கு அங்க வந்து கேபு அங்க கிரிக்கெட்லாட்றது ஒரு பத்து பதி இருபதோரு மேட்ச்சு இல்லன்னா பதினாறு ஒரு மேட்ச்சு
ம்
அப்டின்லான்டோனா காலைல ஒரு எட்டு மணி ஏழு மணிக் ஆரமிச்சோம்னா அப்டியே முடியிறக்கு பன்னெண்டு ஒரு மணியாயிரு அப்டியே வெயில்ல லாண்டு லாண்டு முடிச்சிட்டு அப்புறமேலுக்கு அப்டே மதிய சாப்பாடுதா டேரக்ட் தா நாயித்துக் கெழம ஆயிட்டாவே ஆமா அங்கனுகுல்ல பசங்க வாயின்ட்டு வந்தாங்னா அந்தெடத்துல சும்மா அப்டியே ஒரு டீயு வடையு போல சாப்ட்டு அப்டியே முடிச்சிக்கிட்டு ஒரு பதினோரு மணி போல ஒரு ஜூஸ் ஜூச குடிஷ்ட்டு அப்டியே அவ்ளோதா என் கால சாப்பாடு அப்டியே முடிஞ்சி பொய்ரு இனி அடுத் தத்து மதிய சாப்பாடுக்கு மட்டும் வீட்டுக்கு போய்ட்டு அச்சாங்க வச்சிருப்பாங்க அப்டே போய்ட்டு சாப்பிட வேண்டியதா
ம்
ம் எங்க ப்ரோ படிச்சீங்க
நா கோயம்புத்தூர்ல ப்ரோ
ஓ அப்டியா என்ன மெடிக் என்ன மேடியேட் மெடிஷன் ரிலேட்டா என்ன படிச்சீங்க
ஆ நா பி எஸ் சி ஆப்ரேஷன் டேட்டா அனஸ்டிக்ஸ் அ டெக்னிஷன்
ஓ சேரி சேரி இந்த ரிசேக் இந்த கோர்ஸ்லா இப்ப நீங்க சொன்னதுகப்பரம் தா தெரி பி ‌எஸ் சி கேள்விப்பட்டுருக்கோம் பி எஸ் இல்ல இவ்ளோ ஆப்ரேஷன் இதுக்காக தா இருக்கா அப்டின்ற மாரிதான் இருக்கு ஆ
இப்பல்லா டெவலப் ஆயிட்டாங்க எல்லா
எல்லா புது புது கோர்ஸ்சு ஒரு ஒரு டெசினேஷன்னுக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு கோர்ஸ் அப்டி ஆய் போச்சு ம் இப்ப மார்க்கெட்டிங்னா மார்கெட்டிங்க்கு தனியா எம் பி யேல இப்ப எச் ஆர்னா எச் ஆர்க்கு தனியா வனிங் கோர்ஸ் லாஜஸ்டிக்னா தாசி தனி கோர்ஸ் அது மாரி பி எஸ்‌ சின்னா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு கோர்ஸ்சு பிசிக்ஸ் ஒரு கோர்ஸ் ஆப்ரேஷன்க்கு ஒரு கோர்ஸ்சு நர்சிங்க்கு ஒரு கோர்ஸ் எல்லா வந்துடுச்சு எல்லா வந்துடுச்சு
ம் பேராமெடிக்கல் தனியா கொண்டு வண்டாங்க
ஓ சேர் சேர் ஓகே ஓகே பட் ஆனா உங்களுக்கும் பீ ஃபாம்க்கும் சம்பந்தம் இல்லே தெர்லயா ப்ரோ ஓ அப்டியா ஆ சேரி சேரி நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ் பிட்டாலிட்டி பாக்கலா ஓ
டன் காலுப்பா
ஓ சேர் சேர் பரவால ஆப்ரேஷன் தேட்டர்லா இருந்து பழகிட்டீங்கன்னா அப்பறோ உங்களுக்கு நீங்க வாருக்கு இருக்கலாமே எந்த ஒரு இந்த ப்ளேட்டுலாம் அவங்கலுக்கலா அவங்களுக்கு எந்த இது எது இல்ல
அதெல்லாம் எதும் இல்ல ப்ரோ பழகிடுச்சி
பழகிருச்சி அவங்களுக்கு அப்டே இதுலேருந்தே காலேஜ்ஜிலேருந்தே டிரைனிங் குடுத்துடுவாங்க அப்டிதான ப்ரோ ஒங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்னும் பிரெஷ்ஷா தரடையாது அடுத் ஒர்க் போனாலும் ஓகே அப்டின்ற மாரி போய்
ஆமா கொஞ்சோ கஷ்டந்தான் ஆனா எல்லாரும் நெனைப்பாங்க ஈசின்னு
எந்த வேல ப்ரோ கஷ்டமுல்லாம இருக்கு
ஆமா இல்ல மெடிக்கல் படிச்சாலே செட்டிலாயிடுவான் அப்டி இப்டின் நெறைய சொல்லுவாங்கல்ல அப்பல்லா ஒண்ணுமே கெடயாது
ம் ம் ம் அவைஅவை கஷ்டோ அவைஅவைனுக்குடா அப்டின்ற மாரி தான் ம் வெளிய இருந்து சொல்றேன் ஹாயா சொல்லலா உள்ள பட்ற கஷ்டம் எங்களுக்கு தானடா தெரியு அப்டின்னு
நீ டுவெல்த் மட்டும் புடிச்சிருப்பா காலேஜ்ல சந்தோஷமா இருக்கலா காலேஜ் மட்டும் முடிச்சிருப்பா சந்தோஷமா இருக்கலான் அதா ஆமா அப்டிதான் ஓவற ஸ்கூலு ஸ்கூல் அது ஒரு தனி காலம் ப்ரோ
ஆமா அப்டியே எங்க ஸ்கூல்ல அப்டியே சொல்லி சொல்லியே இப்ப அப்பறம் நமக்கே தோணும் என்னடா ஸ்கூல் படிச்சிட் காலேஜ் போனா ஜாலியா இருக்கும் போல அப்டின் நெனப்போம் அவைங்க சொன்னாலும் நம்மளுக்கு அந்த நா தாட் வந்துரும் அதுக்கறோ வேலைக்கு போனதுக்கப்பறம் வேலைக்கு போனா சம்பாதிக்க போணும் அப்பலா ஊர்
எனங்க என்னமோ நல்லா ஊர் சுத் த்த முடியுது எங்கேமே போ முடியல ஒரு ட்ரிப்புன்ற பிளானே எடுக்க முடியல
ஆமா ஒரு நாள் லீவுனாலு கேட்டு அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அதெல்லா எல்லா பா பண்ணி மூடிக்கிறக்கு போடா லீவே வேணா அப்டின்றுவே
எனக்குல்லா நரக வேதன ப்ரோ லீவ் கெடைக்குறதுக்குலா
ம் ஆமா ஆமா அதுவு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் லைன்லலா கண்டிப்பா வந்து டுவெண்டி ஃபோர் அவர்சுமே வந்து இருக் க்க மா அவைலபுள்ருக்க மாரி தா இருக்கணு
ஆமா அது மீனாச்சி மிசின் பெரிய ஆஸ்
ம் ஆமா ஆமா உங்களுக்குலா கண்டிப்பா வந்து உங்களுக்குக்கெல்லா வந்து வாய்ப்பே இருக்காது ஒரு நாள் சேத்து லீவு குடுக்குறதே உங்களுக்லா அங்க
ஆமா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கேஸ் பண்றாங்க ப்ரோ
ம்
பதினஞ்சு ஆப்ரேஷன்லா பண்றாங்க
ஆஃபா ம் அது எவ்ளோ தா எல்லாமே நைட்டு தா பண்ணுவாங்களா உங்களுக்கு இல்ல மா மார்னிங்கு பண்றாங்க ம்
பகல்ல இருந்து நைட் வரைக்கு பண்ணுவாங்க
ஓ சேர் செரி ம் பதினஞ்சு ஆப்ரேசன்னா எங்க இருக்கு அவுங்களுக்கு எல்லா என்ட்ரியு போட்டு அவுங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியு முடி ச்சு அவுங்களுக்கு எக்ஸிட் பண்றது பாத்தினா ம் உங்களுக்கலா அது ரொம்ப பெரி ம் ஆமா உள்ள போயிடா டைம் போறது தெரியாது அந்த மாரி இருக்கு
ஆனா ஓடிக்கிட்டே இருக்கனு ப்ரோ நிக்க முடியாது உக்கார முடியாது நிம்மதிய சாப்புட முடியாது
ஆ ஆ ஆமா பிரேக் டைம்றது கூட அது கூட பதறிக்கிட்டே சாப்புடுற மாரி இரு க்கு ஐயோ கூப்ட்றுவாங்லா ஆ
இந்த டைம்ல போய் கரெக்டா சாப்புடணு அப்புல்லா கெடையாது நாலு மணிக்கு சாப்ட்ருக் கே அஞ்சு மணிக்கு சாப்ட்ருக்கே
நைட் ஆனா உங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிருவாங்களா ப்ரோ இப்ப ஏழு மணிக்கு போறீங்களே நைட் ஃபுட் குடுப்பாங்களா
குத்துருவாங்களா ப்ரோ நைட் ஃபுட்டு இன்னிக்கு ஆஹா தரமாட்டாங்க
தரமாட்டாங்க ம் என் ஏன்னா ஏய் டோ கிளோக்தா டியூட்டி முடிக்கிறீங்க இப்ப நார்மலா டியூட்டி முடிச்சா கூட சேரின்னளா எய்டோ கிளோக்தா டியூட்டி முடிக்கிறீங்க அப் அண்ட் அப்டின்னா அது அப்டி இப்டின்னு சொல்லி மார்னிங் பிரேக் ஃபாஸ்டுக்கு டைம் ஆயிருமே
ஆயிரு ப்ரோ முடிச்டு எட்டு மணிக்கு முடியுதுனா நா ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டு வரே ஒம்போது ஒம்போதுர ஆயிரு ஒரு ஆள் மட்டு ஆமா ஒரு ஆ டீம்ட குடுக்க கூடாது எல்லா டீமுமே குடுக்கணு போய் போய்
ஓ சேரி சேரி ஆ ஆனா அடுத்து வர்றவங்க ஷிஃப் ட்டு அவங்களுக்கு அறு மணிக்கு ஃப்ரீதான இருக்கு அவுங்க வந்து ஒம்போ மணிக்கு வந்தாலுமே அவுங்களுக்கு நைட்டு ஆற்ர ஓ சேரி சேரி உங்க கூடயே ஜாயின் பண்ணிருவாங்க ஏழு மணி எல்லா வந்து ஜாயின் பண்ணிருவாங்க அப்ப ஆ
அவுங்க சாப்டே வந்துருவாங்க
ஓ சேரி சேரி சேரி சேரி
இல்ல வீட்ல இருந்து வந்தாங்கன்னா ஃபுட் கொண்டு வருவாங்க அவங்களே
ஆ அதனால பிரச்சன இருக்காது
ம் ஆமா மத்தியான சாப்பாடு எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே ம்
கே
ஆ மதியத்துக்கு பிரச்சன இருக்காது மதிய எல்லாத் துக்குமே வந்து அவைலபிள் கண்டிப்பா இருக்கு ம் ம் காலைலேக்கிதா வந்து அவுங்கவுங்க கொண்டு வர்றத அவுங்கவுங்க சாப்டுப்பாங்க
ஆமா காலைல மட்டு காஃபிய மட்டு குடுப்பாங்க
ஓ சேரி சேரி அந்த காஃபிய குடிச்ட்டு நாங்க எங்க போராடிக்கிட்டு இருக்கற்து உங்க கூட
கஷ்டம்தா ப்ரோ வாழ்க்கையே கஷ்டம்தா என்ன பண்றது வேலைக்குன்னு வந்து சேர்ந்துட்டோ
ஆமா அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் தா ஆகணு வேற வழி இல்ல
ஆமா
அப்டியாச்சு டைம் பாஸ் பண்ணுவோ அப்டியாச்சு பொழுது போட்டு அப்டின்ற மாரிதா
ஆமா ஃப்ரோ போய்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கோ ஏத நோக்கி போறோ தெரியல
போற வரையு போட்டு அப்டின்ற மாரிதா இ அப்டின்ற மாரி போற வரையு போட்டு அதுக்கப்புறோ பாத்துக்குலா அப்டின்ற மாரியே அப்டியே ஓட்ட வேண்டியதா வேற என்ன பண்றது அப்டின்னு சொல்லி டைம் பாஸ் பண்ணிக்கி ட்டு காலையிலே போனமா வேலைக்கு போனமா போயிட்டு வந்து நைட்டு மறுப்டியு நீங்க நைட்டு சஷிஃப்ட் வேர நைட் போயிட்டு வந்து உங்கள கால்லு தூங்குறதுக்கே டைம் அப்புறோ மதிய சாப்பாடு அப்புறோ மறுப்டியு தூங்கி மறுபடியு இன்னொரு தூக்கோ தூங்குற மாரி ஆ ஒருத்தவுள இது வாய்ப்பே இல்ல ஈவினிங் போபோ தானா
ஆமா
ஓ சே சேரிங்க ப்ரோ
இப்ப போய் பாடுத்தேன்னா அவ்வளதா
சேர் செரிங்க ப்ரோ சேரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஆ ஓகே ஒகே பாய் ம் அடுத்த கால்ல பாப்போ ஓகே ப்ரோ